வணக்கம் மாலை வணக்கம்
வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா?
இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்பவே நல்லாருக்கே இந்த மாலை நேரத்துல ஏதேனு சாப்ட்டா நல்லாருக்கு அப்டிங்கற மாதிரி தோணுது ஒரு நொறுக்கு தீனி வ கைகள் இல்ல ஒரு இனிப்பு வகைகள்லா எளிதா வீட்ல செய்யக்கூடியது நம்ப அன்றாட செஞ்சுட்டுருக்கோம் இருந்தாலு நீங்க கு ஒரு சில விஷயங்கள் எனக் ஆலோசனை சொல்றீங்களா இந்த சீட முறுக்கெல்லா இருக்குல இதெல்லா எப்டி செய்வோ தெரியுமா உங்களுக்கு
ம் பா தெரியு
எனக்கு ஒரு செய்முறை சொல்லி தரீங்களா
சொல்லி தரேன் சொல்லி தரேன் சீடை பண்றதுக்கு ஆ மா அரிசி சமையலுக்கு பண்றோயில்லையா பச்சரிசி அது வந்து ரெண்டாழாக் எடுத்துக்கோங்க அந்த க அரிசிய வந்து நன்னா வாஷும் கலம் அலம் அலம் பிட்டு துணியில போட்டு ந தண்ணியெல்லா வடிச்சுட்டு துணியில போட்டு ஆ ஆறுவாட விடுங்க நம்ம எப்டி புட்டுக் கு இப்டி அரிசிய கைல புடிச்சா விழறது அந்த பக்குவ வந்தவொன்ன மிஷின்ல போய் அரைச்சின்னு வந்துருங்க நைசா மாவுன்னு சொல்லி அரைச்சின்னு வந்துருங்க அரைச்சின்னு வந்துட்டு அத நல்லா சலிச்சுக்கோங்க சலிச்சுட்டு அந்த ஈர மாவ நல்லா வறுக்கணு வெறு கடாயில போட்டு வறுக்கணும் அது என்ன பக்குவத்துல வறுக்கணுன்னா அந்த மாவு எடுத்தா ஆ கோலம் போட்றா இது வரணு
ஒ கொஞ்சோ கொரகொரப்பா வறுக்கணு அப்டிதான சொல்றீங்க
ஆ இல்ல அந்த மாவ எடுத்தா கைல ரெண்டு எல போட்டா கோலம் கோடு பிசுறு வராம கோலம் போடணு
ஒ சரிங்க தோழி ஆ புரியிது தோழி ரொம்பவும் மாவா இல் இல்லாம கொரகொரப்பாவு இல்லாம அந்த ஒரு பக்குவத்துல அரைக்கணு
சி நாங்க முறுக்கு பண்றதுக்குன்னு சொன்னா அரச்சு குடுத்துருவாங்க அந்த ஈரமாவ கொஞ்ச ட்ரையாதாருக் அரச்சு குடுத்துருவாங்க அத நீங்க சலிச்சி ட்டு வறுத்துக்கோங்க வறுக்கும் போது அந்த வறுத்த சு ரொம்ப செவப்பா வறுக்க கூடாது நார்மலா வறுக்கணு அந்த வறுத்தமாவ சிம்முல வச்சுட்டு கொஞ்ச கையில எடுத்து கோலம் போட்ற மாரி ரெண்டு கோடு போடுங்க அந்த ரெண்டு கோடு வந்து கரெக்டா வரணு அதுதா பக்குவோ
சரிங்க தோழி இவ்ளோ தெளிவா எனக்கு பக்குவம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அடுத்
ம் செய்முறையு சொல்லித் தர எனக்கு அங்க என்னமோ சவுண்டு வருதே
ஆ சி இல்ல தோழி சொல்லுங்க
நீங்க தனியா ரூம்லதா உக்காண்ட்ருக்கீங்களா
ஆமா தோழி
சேரி ஆ அது அப்புறம் அந்த மாவ வந்து ஒரு ஒரு அழாக்கு மட்டு அதாவது நீங்க கொஞ்சமா பண்ணி பாக்கணு ஃபஸ்ட்டு சரியா நம்ம நம்ம ரெண்டு அழாக்கு மாவு மாவாக்கிருக்கோ அதுல வறுத்த மாவுல ஒரு அழாக் மாவு எடுத்துண்டு அத நா உப்பு வந்து தண்ணில போடுங் கல்லு உப்பு தேவையான அளவு தண்ணில போட்டீங்கன்னா கரஞ்சிரு அதே மாரி கட்டிப் பெருங்காய அதுவு தண்ணில போட்டுக்கோங்க அந்த பெருங்காய தண்ணி கொஞ்ச அந்த உப்புத் தண்ணி ஆ வெள்ள எள்ளு இருந்ததுன்னா வெள்ள எள்ளு கொஞ்ச வெள்ள எள்ளுலா கொஞ்ச வறுத்துட்டு போடுங்க இல்லன்னா சீட வெடிக்கும் வெள்ள நல்லா வறுத்துட்டு அதுல கொஞ்ச கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு க்கோங்க ஒரு அழாக்குக்கு போறும் அதுக்கப்புற தேங்கா அரமூடி தேங்கால பாதி தேங்கா எடுத்துக்கோங்க அதையு நல்லா ஈரம் போக வறுத்துருங்க வெறும் கடாயில அதையு இதுல போட்டுக்கோங்க நல்ல ஒரு அம்பது கிராம் வெண்ண போடுங்க வெண்ணைய போட்டு நல்லா மாவு வெண்ண தேங்கா எல்லா இப்ப அப்டே பெசறிட்டு பெசறின்னா அப்டியே பிச்சு பிச்சுன்னு வரும் கொஞ்ச லைட்டா வரும் அதுக்கப்புற லைட்டா தண்ணி தெளிச்சு முறுக்கு மாவு பதத்துல பெசஞ்சிக்கணு பெசஞ்சிட் ட்டு ஒரு ஈர துணி போட்டு ஒரு அஞ்சி நிமிஷ ரெஸ்ட்டு ருங்க அது வந்து ஒரு அஞ் அஞ்சி நிமிஷ அந்த மாவு உபரி ஆகணு விட்டுருங்க அஞ்சி நிமிஷ கழிச்சி ஒரு வெள்ள டவல் போட்டுக்கோங்க யூஸ் பண்ணாத டவல் ஒன்னு போட்டு இத வந்து சின்ன சின்னதா உருட்டி அந்த என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி துணியில போடுங்க நல்லா காயணு காஞ்சத்துக்கு அப்புற ஈரம் இல்லாம இருந்தாதா எண்ணெயில போட்டா வெடிக்காது இல்லனா டமால்னு வெடிச்சிரு மூஞ்சில வெரிச்சிரு அதனால நல்லா காஞ்சதுக்கு அப்புற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சி எண்ண வச்சி எண்ண நல்லா சூடாகணு சூடானவொன்னே சிம்முல வச்சிட்டு நா அப்டே ஒரு ஆ பத்து பத்து பீஸ்ஸா போடுங்க போட்டீங்கன்னா அந்த எண்ண எல்லாம் பபுள்ஸ் வரும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு கொதிக்கு அந்த கொதி கொதியெல்லா அடங்கினதுக்கு அப்ற திருப்பி விடுங்க போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லா கரண்டி போட்டு திருப்பினீங்கன்னா ஒடஞ்சி போயிடு இல்லன்னா கரண்டி ஒட்டிக்கு புரியற்தா
ரொம்பவே அருமையா சொல்லி் கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்றத நா பெருமையா ஒவ்வொரு க நுணுக்கங்களையு கத்துக்கிட்ட ஏன்னா நா பல முறை எள்ளு இப்ப அந்த சீடை செய்யும் போது எண்ணையில போட்டோனா பட்டுப்பட்டுன்னு வெடிச்சி ச்சில்லா மேல விழுந்துருக்கு அதனால நாங்க பயந் இருக்கும் நீங்க இப்ப என்ன பக்குவங்கறது எனக்கு ரொம்பவே அழகா சொல்லிருக்கீங்க அதிலும் முக்கியமா மாவு எந்த பக்குவத்துல இருக்கனுங்கிறத்துக்கு ஒரு கோலம் போட்ற கோடெல்லா சொல்லி எனக்கு சொன்னது ரொம் ரொம்வே ஆச்சரியமா உங் இருந்தது அதே போல எள்ளு வ ஆ சேப்பாங்கன்னு எனக்கு தெரியு ஆனா தேங்காய் சேக்கணும் வெண்ணெய் சேக்கணுங்கிறது எனக்கு இத்தனை வருடங்களா தெரியாமலே இருந்தது நீங்க அந்த ஒரு முக்கிய குறிப்பா எனக் டு சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்பவே நன்றி தோழி அதே மாதிரி எள்ளு வெடி வெடிக்காம அந்த சீட வெடிக்காம இருக்கறதுக் க்கு என்ன பண்ணலாங்கிறதையு சொல்லிருக்கீங்க நல்ல விஷியோ இ இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக் அத உங்களிட கேக்கலாமா ஆ நம்ப சக் சக்கர பொங்கல் செய்யிறோ இல்லையா அது எப்படி நம்ம வீட்ல செய்யன்ன செஞ்சாலு அது ஒரு வித்தியாசமாவே இருக்குல ஒரு எளிமையா ஆனா நல்ல ஒரு மணமா செய்யறத்துக்கு என்ன வழி சொல்லுங்க ஒரு சுவையாவு
செரி ஆ சக்கர பொங்கல் வந்து குக்கர்ல எப்டி பண்றதுன்னு சொல்லி தரே செய்யா ஆ ஒரு அழாக்கு ஒரு அழாக்கு அருசி சாப்பாட்டு அருசியே ஒரு அழாக்கு எடுத்து போங்க அதுல வந்து அ கால் அர அழாக்குக்கு பைத்தம் பருப்பு ரெண்டுத்தையு பைத்தம்பருப்ப பஸ்ட்டு வறுத்துக்கோங்க வெறு கடாயில வறுத்துக்கோங்க எப்புடின்னா சவக்க வறுக்கக்கூடாது அந்த பருப்பப்டி கைல எடுத்திங்ன்னா சுட் சுடணு கை தாங்கல எடுத்தொம்னா கைலந்து கொட்டிட்றோல்ல இ சூடாரு கு அப்டின் கொட்டிட்றோல்லியா அந்த மாரி ஒரு சூடு வரணு அரிசியு லைட்டா வறுத்துக்கோங்க அரிசி பொரியக்கூடாது சும்மா கொஞ் அந்த வெறு அந்த அ பருப்ப எடுத்துட்டு அந்த கடாயில அரிசியு கொஞ்ச போட்டு லைட்டா வறுத்துட்டு ரெண்டுத்துக்கு தண்ணி கொட்டி வச்சுருங்க தண்ணி கொட்டி ஒரு பத்து நிம்ஷோ ஊறட்டு ஊறினதுக்கப்றோ ஆ குக்கர்ல ஒண்ணு குக்கர்ல தண்ணி விட்டு ஒரு பாத்தெரத் அந்த அளவான பாத்துரோஇருந்ததுன்னா ஒன்னே கால் ஆழாக்கு பிடிக்கு ஒன்னே கால் இல்லன்னா ஒன்ற புடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்துரோ இருந்ததுன்னா அரிசி அந்த அரிசியும் பருப்பையு அலம்பி அதுல போட்டு ஃபுல்லா ஜலம் தண்ணி விட்டு அ தட்டு போட்டு மூடிடுங்க இது ஒரு வழி அதுக்கப்புறோ வெல்லக்கரசல்ல வெச்சு பண்ற விதொ அத வத மொதல்ல சொல்லி தரே இது வந்து நல்லா நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்டு விசில் ஸ்டீம் ஃபுல்லா அடங்கினதுக்கப்றொ எடுத்து நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிங்க இல்லன்னா ஸ்மாஷர் இருந்ததுன்னா ஸ்மாஷர்ல நல்லா மசி சிச்சு விட்டுக்கோங்க மசுச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒன்றைக்கி நல்லா ஒ ஒன்றைக்கி ஒன்றையே வெல்லம் வைங்க சரிக்கு சரி வச்சீங்கனாலே நல்லாருக்கு நல்ல டேஸ்ட்டாருக்கு அந்த வெல்லத்த வந்து தண்ணில கரைய விடுங்க நெறைய தண்ணி வுடக்கூடாது அந்த வா து வெல்லம் மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கைலெயே கரச்சு வுட்டீங்னா நல்லா கரஞ்சுரு கொஞ்ச நேரொ அடுப்புல வையிருங்க அந்த க வெல்லம் நல்லா கரஞ்சதுக்கப்றோ அத வடுச்சுக்கோங்க ஒரு டீ வடிகட்டீலயோ இல்ல அதுக்குன் வ வடிகட்டி இருந்ததுன்னா அதுல வடுச்சுட்டு திருப்பியு அந்த வெல்லத்த வந்து ஆ கடாயில வக்கெணு கடாயில வெ வச்சு இந்த வெல்லம் வந்து நல்லா பபுள்ஸ் பபுள்ஸா வந்து இப்டி எடுத்து அப்டே அப்டியே ரெண் டுவெரல்ல தொட்டா சாந்து மாரி இப்டி நூலாட்ட அப்டி இழுக்கணு அப்டி இந்த வ இந்த வெரலு அந்த வ மோதுர வெரலும் ஆள்காட்டி வெரலு இப்டி விரிக்கும்போது அப்டி கொஞ்சம் ப்படி அ நீட்டக்கா வரணு அதா சாந்து பதொ இல்லன்னா ஒரு பாத்துர துல சின்ன கிண்ணீல கொஞ்சொ தண்ணி ஊத்திட்டு அந்த வெல்லப்பாகெடுத்து அதுல விடுங்க விட்டீங்கன்னா அப்டே அடர்த்தியா உள்ள ஒக்காந்துரு அத ஊரு அதெப்டி கைல வழுச்சீங்கன்னா தக்காளி கொழ கொழன்ருந்தா எப்புடி பிசு பிசுப்பாருக்கு தக்காளி அந்த பதொ வரு அதுதா சக்கர பொங்கல் பதொ ஆஃப் பண்ணிடுங்க
தோழி நா ஒங்ளோட பேசும் போது எனக்கு என்னன்னா நீங்க வந் து இந்த அளவுக்கு பொறுமயாவு எடுத்துக்காட்டுக்களோடயு யாருமே நமக்கு சமையல் சொல்லி் கொடுத்துருக்க மாட்டாங்க அந் தளவுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு நம்ப இரு வரை நம்ப எள்ளு உருண்டை சீட சென் சொன்னோ அடுத்ததா பாத்தீங்கனா சக்கர பொங்கல் இது இரண்டுலயுமே ஒரு ப செய்முறைங்குறது எல்லாரு சொல்லுவாங்க ஆனா இது இப் புடி தா இருக்கணுங்குறத்துக்கு நீங்க ஒ ஒவ்வொன்னுக்கு ஒரு உ தாரணம் சொல்றீங்கல்ல அத கே க்கும் போதெ எனக் கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாருக்கு உ ஒனக்கும்
சொல்றதே சாப்பிட்டுருவாங்க கனவுலையே சாப்பிட்டுருவாங்க நான் சொல்றது
மிக சரியாக சொன்னீங்க தோழி நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு ஒவ்வொன்னும் நீங்க அந்த ஒரு சர்க்கரை பொங்கல்ல உள்ள சக்கரை பாகுக்கு நீங்க தக்காளிய உதாரணமா சொல்றதாக இருக்கட்டும் ஒன்னு ஒன்னு க்கு நீங்க சொல்ற உதாரணங்களை கேட்க இருக்கும் போது எனக்கு அனைத் பொருட்களு அப்படியே கண்முண்ணே ஒரு காட்சியா வந்துட்டு போகுது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரியே இந்த சக்கர பொங்கலாக இருக்கட்டு நா சீடையாக இருக்கட்டு இரண்டுமே நா செஞ்சு பாக்குறே அதுலயு நீங்க சொன்ன பக்குவத்துல நா சக்கர பொங்கல் செஞ்சு பாக்குறே இதுல இந்த சக்கர பொங்கல் க்கு உணவு அரிசின்னு சொன்னீங்க அது வந்து பச்சரிசி எடுத்துக்கலாமா இல்ல புழுங்கள் அரிசி எடுத்துக்கலாமா பெரும்பாலு
பச்சரிசிதா எடுத்துக்கணு ம் ஆ திருப்பியு நா நான் கால் கனெக்ட் பண்றே உம் மணி ஆகிறது நா திருப்பியு அடுத்த இதுல நா பேசுறே நா உங்ககிட்ட